ஹலோ
ஹலோ குட் மார்னிங் மேம்
ஆ வணக்கம் தோழரே நல்லா இருக்கீங்களா
வணக்கம் என்ன பண்றீங்க
ம் நல்லா இருக்கே இந்த வீட்ல தா வீட்டு ஒர்க் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் பாத்துட்டு இருக்கே நீங்க என பண்றீங்க
சாப்டீங்களா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேங்க
ம் என சாப்பாடு இன்னிக்கு
இன்னிக்கு வந்து இட்லி தா கடையில தா சாப்ட்ட கடயிலதா சாப்ட ஓ
ஓ ஓ சேரி சேரி ஓகே ம் நீங்க என பண்ணிகிட்ருக்கீங்க
இதோ வேலைக்குதா மேம் போறே
ஓ சேரி சேரி சேரி ம் சேரி என்னோட இணைப்பு சரியா இருக்கா
ஆ சரியா இருக்கு மேம் உங்குளுக்கு
ஆ நல்லா இருக்கு ம்
ம்
ம் சேரி ஓகே ஓகே உங்குளுக்கு புடிச்ச சாப்பாடு பத்தி சொல்ல முடியுமா
எனக்கு புடிச்சதுன்னா மட்டன் பிரியாணி மேம்
ஓ அந்த ம் அந்த பிரியாணினாலே அத பிடிக்காத ஆளே கெடையாதுண்ண
ஆமாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அது பிரியாணினாலே அது ஒரு எமோஷன் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல அது உண்ம தா போலன்ன அது எனதா என்ன சாப் பாடு எவ்ளோ மீல்ஸ்சு எத்தன வக கொலம்பு அந்த மாரி என்ன இருந்தாலுமே வந்து அந்த பிரியாணி சாப்பற மாரி வராது அந்த ஒரு திருப்தி கெடைக்காது
கெடைக்காது எதுலியுமே கெடைக்காது
கண்டிப்பா இப்ப வந்து மீல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அதுல அத்தன வக கொலம்பு இருக்கு பொரியல் இருக்கு கூட்டு இருக்கு அப்பளோ இருக்கு இத்தன இருக்கு இருந்தாலு அந்த ஒரு பிரியாணி சாப்ட்ட அந்த திருப்தி வராது
ஆமா
ம் கண்டிப்பா கண்டிப்பா அதுதா எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கு சொல்லுங்க எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கு
ஆ
ஆ கொழம்பு கிரேவி ஐட்டம்லா நல்லா செய்வே நீங்க சமைப்பீங்களா
இல் இல்ல மேம்
ஓ ஓ சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி கண்டிப்பா அது அவசியோ வந்தா எல்லாரு அத கத் துக்க தா செய்வங்
அப்டியா ஆமா அவசியோ இருந்தா அது செஞ்சு தான ஆவுணு
கண்டிப்பா கண்டிப்பா அத தனியா இருக்கு போதோ இல்ல வெளியில தங்கி எங்கயாவது படிக்கு போதோ இல்ல வெளிய ய வெளியூர்ல வேல பாக்கு போதோ வந்து கண்டிப்பா நம்ம அந்த டைம்ல வந்து கடைலயே சாப்ட்றது சரி வராதுல்ல சோ அந்த டைம்ல நம்ம எப்டினாலு கத்துகிட்டுதா ஆவ்
பழகிடுவோல்ல
ஆமா அததா சொல்ற முன்னாடி மாரில்லா இல்லல்ல முன்னாடிதா ரொம்ப கஷ்டமா இருக்கு புக் கு வாங்கி படிக்கணு அதெல்லா இருக்கு இப்பல்லா ஃபோன்லே எல்லாமே வந்துருதுல்ல
ஃபோன்ல பாத்து தெரிஞ்சுட்டு என்னென்ன பண்ணுன் சொல்ட்டு போட்டு
அப்ப நம்ம வந்து முன்னாடிலா வந்து என்ன கொழம்பு வெக்கணுன் நம்ம யோசிக்கணு இப்ப அப்டி கெடையாது நம்மகிட்ட என்ன இருக்கோ அத சொன்னா போது அத வச்சு என்ன பண்ணலான்ற அளவுக்கு எல்லாமே வந்துர்ச்சுல இப்போ
யாமா
ஏகிட்ட இது இருக்கு இத வச்சு என்ன பண்ணலா அப்டின்னு போது அ துலுயே உனக்கு உங்ளுக்கு ஒரு அம்பது டிஷ் வந்துருல்ல
நீங்க அது மாரி பண்ணிருகீங்ளா
ஆ இப்பப்ப ஏதாவ்து ஒரு புதுசா எதா க்ரேவி செய்யணு இல்ல ஏதாவ்து பண்ணணுனா டவுட் டுனா பாப்பே
இல்ல இப்ப இந்த பொருட்கள் தா இருக்கு இத வெச்சி என்ன செய்ய முடியுன் சொல்ட்டு ஏதாச்சு பாத்து
கண்டிப்பா இப்ப வீட்ல இப்போ பன்னீர்ருக் கு இல்ல மஷ்ரூம் இருக்குனா அந்த மஷ்ரூம் வச்சி என்ன பண்ணலா மஷ்ரூம் க்ரேவினா எப்டி பண்லா அப்டின் னோனா அதுல வந்து நெறையா விதமான இது வருல்ல நடைமுறை வருல்ல ஒரு ஒரு ஒரு வீடியோல ஒவ்வொரு மாரி இருக்கு ஒரு சிலது இன்க்ரியன்ட் வேற மாரி இருக்கு ஒரு சில இதுல வந்து வேற மாரி இருக் குல்ல ஸோ நம்மகிட்ட அந்த டைம்ல நம்மகிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அத வச்சி செய்றதுக் கு அந்த இதுக்கு அப்டி ஏத்த மாரி அந்தந்த க்ரேவி பண்ணக்குவே அந்த மாதிரி சொல்ற ஏனா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பொருள் யூஸ் பண்ணிருப்பாங்க
ஆமா ஆமா
நம்ம கிட்ட அந்த பொருள் அந்த டைம்ல நம்ம செய்ற டைம்ல இருக்கணு ஸோ அப்டின்ன போது நம்ம நாலஞ்சு வீடியோ பாக்குபோது அதுல எந்த பொருள் எந்த எந்த வீடியோல வந்து நமக்கு தே நம்ம கிட்ட இருக்குற பொருள் எல்லாமே இருக்கோ அத வச்சு செய்றாங்கன்ற பட்சத்துல நம்ம வந்து அத பாத்து செய்ற மாரி இருக்கு
ரொம்ப ஈஸியா செய்ற ஏதாச்சு கொழம்பு வகை ஏதாச்சு இருந்தா எனக் சொல்றீங்ளா கொழம்பு வகை
ஈஸியானா வந்து சிக்கன் கொளம்பு சிக்கன் கொளம்பு ரொம்ப ஈஸி தா நம்ம எது ரொம்ப இது பண்ண வேண்டியதுல்லே இல்ல நார்மலா எப்பயுபோல சிக்கன வாஷ் பண்ணி அதுலயே வந் து அந்த இது எ சிக்கன்க்கு சிக்கன் பொறிக்கறதுக்குரிய அந்த மசாலால்லா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்பறோ கொஞ்சோடு அரிசி மாவு கொஞ்சோடு அந்த சிக்கன் மசாலா இதெல்லா போட்டு கொஞ்சோன்டு எண்ண அதெல்லா போட்டு நல்லா அப்டே பெரட்டி வெஷ்ட்டோன்னா கொஞ்சோ அது அப்டே மேக்னெட் ஆயி கொஞ்சோ ஊருச்சினா கொஞ்சோ கொழம்புல இத ப போட போது கொஞ்சோ நல்லா இருக்கு சொல்லுங்க
அரிசி மாவு எதுக் பயன்படுத்துறாங்க அதுல
அரிசி மாவு வந்து அந்த நல்லா கிறிஸ்பியா இருக்குறதுக்காக பயன்படுத்துவாங்க நம்ம சிக்கன் சிஸ்டிஃபைலா வந்து ரொம்ப அப்டே மொறு மொறுன்ருக்குல்ல சோ அந்ததுக்காக அந்த அரிசி மாவு கான்ஃப்ளார் இதெல்லா யூஸ் பண்ணுவாங்க
ம் அதெல்லா எல்தியா நல்ல கொரம்புக்கு கான்ஃப்ளார் அதெல்லா யூஸ் பன்
ஆனா வந்து கொழம்பு வந்து கொஞ்சோ இதா இருக்கணு ரொம்ப வந்து சிக்கன் கரஞ்சிரும் பாத்தீங்ளா ஒரு சில நேர நம்மக் கொழம்பு வைக்கு மோது சிக்கன் வந்து கரஞ்சிருல்ல விசில் நெறையா போடு போது ஆ அந்தக் டைம்ல வந்து நீங்க இந்த மாரி வந்து கொஞ்சோ லைட்டா மேரினேட் பண்ணி அத லைட்டா ஒரு சில பேர் என்ன பன்னுவாங் கனா ஒரு ரெண்டு நிம்ஷோ வந்து அத வந்து நே இதுல எண்ணெய்ல வந்து வதக்கி அதுக்கப்பறோ போடுவாங்க அதுக்கப்பறோ கொழம்புல போடுபோது உங்குளுக்கு வந்து அந்த பீஸ் வந்து முழுசா இருக்கு கரஞ்சிராம அது முலுசா இருக்கு நா ப்ரியாணில வந்து அப்டிதா பண்ணுவே ப்ரியாணில வந்து ஸ்ட்ரெய்ட்டா வெறு இத மட்டு போட மாட்டே ஒரு எரு சிக்கன மட்டு வாஷ் பண்ணி அப்டியே போட மாட்டே நா அத லைட்டா கொஞ்சோ ஃப்ரை பண்ணி அப்றமா போடுவே ஒரு டூ மினிட்ஸ் நம்ம எண்ணெய்ல ஃப்ரை பண்ணி போடும்போது அது உங்ளுக்கு கரையாத அந்த பீஸ் வந்து முழுசா அப்டியே இருக்கு பிரியாணில வந்து அந்த துண்டு வந்து கரஞ்சி போகாது அதனால ஒவ்வொருத்தரு வந்து ஒரு ஒரு மாரி செய்வாங்க நா வந்து இந்த மாரி செய்வே
ம்
கொழம்புக்கு லைட்டா கொஞ்சோ மேர்ட்னேட் பண்ணோனா அந்த மசாலா வந்து நல்லா சிக்கன்ல எறங்கு நம்ம அத கொழம்பலத்து திரும்ப அத நம்ம கொழ்ம்புக்கல் திரும்ப இது பண்ணும் போது மிக்ஸ் பண்ணும் போது ஒனுக்கு நல்லாருக்கு இல்லேனா வந்து கொ இது தனியா கொழம்பு தனியா இது தனியா பீஸ் தனியா இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி இல்லாம நல்லா மிக்ஸாயிருக்கு அதனால நா அப்டி பண்ணுவே
எனக்கு பிரியாணி மட்டன் பிரியாணி வந்து அந்த பீஸ்லா நல்லா கறி நல்லா வெந்து கைப் கையி பிச்சாக் கையோட வர்ணு மேம் கறி அப்பதா சூப்பராருக் என்னோட ஃபேவரெட் அந்த மட்டன் பிரியாணி இருக்குல்ல அதா என்னோட ஃபேவரெட்டு வேற எங்கியு சாப்ட மாட்டே எஸ் எஸ் பிரியாணி மட்டுந்தா சாப்டுவே
ஓ அப்டியா வேற எந்த பிரியாணியு சாப்ட மாட்டீங்ளா ஃபிஷ்ஷு ஃபிரானு எதுவு ஃபிஷ்ஷு பிரானு வேற எதுவு சாப்ட மாட்டிங்ளா சிக்கன் எதுவு
அதுவு சாப்டுவே மேம் எப்பயாது இதெல்லா இப் ரெகுலரா சாப்பறதுல்ல இது வந்து அடிக் கிரியு சாப்டுவோ கிட்டி கல அடிக்கடி கெடைக்கு மட்டன் வந்து இப்போ வந்து வெல எங்கியே ஏரிச்சே
ஆமா கண்டிப்பா ம் மத்தத விட இது ரொம்ப ஜாஸ்தியாதா இருக்குனா
அது கடகி நம்மளேதா ஆடு வாங்கி வளத்து நம்மளேதா செஞ்சி சாப்புன்னும் போல அது மாரி இகிது நெலம
நீங்க சொல்றது உண்மதா அந்தளவுக்கு வந்து வெல கூடிடுச்சு
வெல கூடிட்ச்சி எல்லா ஏறிச்சுங்க எந்த பொருளுமே இப்ப ஈஸியா வாங்க முல்ல
ஆமா முன்னாடி அளவுக்கு எல்லாமே வெலவாசி ஏறிர் சில்ல ஒரு சின்னப் பொருள்லருந்து பெரியப் பொருள் வரைக்கு எல்லாமே நீங்க சொல்ற மாரி வந்து இப்ப நமக்கு அந்த கடுகா இருக்கட்டு அந்த எண்ணெயா இருக்கட்டு அந்த தாளிக்கிற பொருள்லருந்து நீங்க சொல்ற ஆடு அது எல்லாமே வந்து எல்லாமே வெல ரொம்ப ஏறிருச்சு அந்தளவுக்கு இப்ப வந்து பொருளாதாரம் மாறி இருக்கு முன்னாடி கெடச்ச மாதிரி வந்து எதுவுமே இப்ப இல்ல முன்னாடியிலா சொல்லுங்க
அந்த மட்டன் பிரியாணி வேணா செய்றாங்கன்னு அவ்ளோ பிரியாணி செஞ்சி எப்டி விக்கறாங்க பாத்திங்ளா
அது அவுங்களுக்கு அதுதான பழக்கோ அவுங்குளுக்கு அதுதானே வேலையே சோ அப்டின்ற பட்சத்துல அவுங்குளுக்கு செய்ய செய்ய வந்துருலேப் இப்ப நம்ளே வந்து நாலு தரவ ஒரு இப்ப ஒரு இத ஒரு வேலைய செய்யும் போது அது நமக்கு அப்டியே பழகிருல்ல அந்த மாரிதா அவுங்குளுக்கு அந்த அளவு எல்லாமே ரொம்ப துல்லியமா க எடுக்கு இப்ப ஒரு சட்டில செய்றாங்கனா இத்தனக்கி கிலோ செய்றாங்கனா இத்தன கிலோ அரிசிக்கு இத்தன கிலோ கறி போடணு அதுக்கு இவ்ளோ மசால் போடணு அப்டின்ற மாதிரி வந்து அவுங்க அவ்ளோத் துல்லியமா இது பண்றாங்கல்ல
சூப்பராத் தருவாங்ளா மேம் கறி வேண் அதுல சூப்பரா தருவாங்க எஸ் எஸ்ல கறி உங்குளுக்கு வேண்ணா கறி நெறிய வெச்சி சாப்பாடு வெச்சி தருவாங்க இல்லக் கறியாக் னா சாப்பாடு அதிகமாச்சு கறி உங்களுக்கு எவ்ளோ லிமிட்டோ அவ்ளோ வச்சுத்தருவாங்க
அதாப்பா அது அளவுதா இப்ப ஒரு கிலோனா அந்த ஒரு கிலோக்கு ஒன்றர கிலோ கறி போடணு ப்ப ரெண்டு கிலோண்ணும் போது ரெண்டர கிலோ போடணு அந்த மாரி வந்து சாப்பாட விட கொஞ்சோ கறி அதிகமா போட்டோன்னா பீஸ் நெறையா இருக்கு இல்ல எனக்கு சாப்பாடு தா நறைய வரு கறி எனக்கு அங்கங்க இருந்தா போதுன்னா ஈக்குவல் குவாடிட்டி போட்டா போது ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ கறி அந்த மாரி
ஆமா கரெக்டா செய்வாங்
அ அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி வந்து நம்ம அளவுலதா இருக்கு இப்ப நம்ம நார்மலா அப்ப சொல்லும் போதே வந்து இப்ப நம்ம பத்து பேரு இருவது பேத்துக்கு சொல்றோ அப்டினா வந்து நம்ம அதுக்கேத்த மாரிதான சொல்லுவோ இப்ப பத்து பேர் பதினஞ்சு பேர் வராங்கனா இதுக்கு வந்து எவ்ளோ அரிசி தேவப்படு அப்ப அதுக்கு வந்து கறி எவ்ளோ போடுவீங்க சோ அப்டின்ற பட்ச துல எல்லாமே ஒரு கணக்கு தான இப்ப இவ்ளோ அளவு ப்டின்னா வந்து அதுக்கு இவ்ளோது பண்ணா கரெக்ட்டா இருக்கு அப்படின்ற மாரி எல்லாமே வந்து ஒரு கணக் குல தா அதாகும் சோ அதனால தா அந்த டேஸ்ட்டு வருது நம்ம நம்ம இஸ்டதுக்கு போட்டம்னா அது சரி வராதுல
சரி வராது
அ அது அது அதனால அந்த அத அளவ கரெக்டா போட்டாதா அந்த டேஸ்ட்டுமே கரெக்டா வரு
ருசிக்காக தா எல்லாரு போறாங்க அங்க
கண்டிப்பா அத சமையல்ரே ஒரு கலப்பா அதுல வந்து எப்டிக்கா எப்டி பண்ணணுன்றது தா இருக்கு அது எதுக்கடுத்து எத போடணு அது எவ்ளோ வேகணு அது எவ்ளோ வெந்துருக் க்கணு எவ்ளோ பதமா இருக்கணு
வீட்ல பாத்திங்கன்னா சமையல்னா பெண்கள் தா
கண்டிப்பா ம்
பெரி பெரிய ஹோட்டல்ல பாத்தின்னா சமையல்னா ஆண்கள் தா
ஆ அது எல்லாருமே ரெண்டு பேருமே இப்ப ஈக்குவலா செய்றாங்க முன்னாடி இவுங்கதா செய்வாங்க அவுங்கதா செய்வாங்கன்ற மாரி இருக்கு இப்ப அப்டியல்லா இல்ல எல்லாத்த எல்லா வேலையுமே எல்லாமே பண்றதுனால வந்து சமையலுமே ரெண்டு பேருமே செய்றாங்க இத இவங்களு பசங்க இப்ப ஆண்களு நல்லா செய்றாங்க பெண்களு அதுக்கேத்த மாரி நல்லா செய்றாங்கல்ல
இப்பே பான்கள் நெறைய பேர் சமயல் கத்துட்டாங்க எல்லாத்தையு பண்ண கத்துக்ட்டாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அது இந்த கோவிட் டைம்ல தா எல்லாரு நெறைய கத்துக்கிட்
ஆ வீட்லயே இருந்து வீட்ல இருந்தே பழகியாச்சு
ட்லயே இருந்து பழகி சும்மா ஏதா சாப்புனும் போல இருக்க என்ன பண்ண முடியு டக்குனு கடைக் போ முடியாது சோ அப்டின்ற பட்சத்துல வீட்ல செஞ்சிட்றோ என்ன பொருள் இருக்கோ அத வச்சு செஞ்சு செஞ்சு அவுங்க அப்டியே அத பழகிட்றாங்க
போய் ஹல் பண்ணி ஹெல்ப் பண்ணி சொல்லி தந்து அப்டியே எல்லார கத்துட்டு கத்துட்டு கத்துட்டு கொஞ்ச கொஞ்சமா
கண்டிப்பா கண்டிப்பா அனா செய்ய செய்ய அப்டியே பழக்கமாயிரு இப்ப அது ஒரு டைம் நம்ம செய்யும்போது ஏதோ ஒன்னு கூடிடுச்சு அப்டின்ற பட்சத்தில் நம்ம அடுத்த டைம் செய்யும்போது வந்து நமக்கு அது தெரியும்ல ஆ போன டைம் நம்ம இந்த தப்ப பண்ணிட்டோ சோ அடுத்த டைம் இந்த பண்ணக்கூடாது அப்டின் நம்ம கத்துக்குறதுதா எல்லாருமே எடுத்தோனே எல்லா டைமு பபெக்ட்டா வக்க மாட்டாங்கல்ல சோ அந்த மாரி ஆ அந்த மாரி வந்து ஒரு டைம் பண்ணும்போது ஏதோ ஒண்ணு கூடிடுச்சு இல்ல ஏதோ கார அதிகமாயிருச்சு அப்டின்னா அடுத்த டைம் போம்போது அந்த காரத்த கொஞ்ச கம்மியா போட்டம்னா நல்லாருக்கு அந்த மாதிரி
ஏதாச்சி ஒரு ஆ சின்ன கூடி ஏதாச்சு ஏதா சொல்லுங்க சமைக்கிறதுக்கு எதாச்சி டிப்ஸ் அது மாரி
சமைக்கிறதுக்கு
இன்ட்ரெஸ்ட் ஆர்வோ ஆர்வோ அதுல அதிகமா காட்ணன்றிங்களா
கண்டிப்பா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணு அது என்ன சொல்றது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணு இத நம்ம செய்ய போறோ இது நம்ம எப்படி செய்யலா அப்டின்ற ஒரு ஆர்வ தான ஐயோ இது செய்யணுமா அப்டின்ற மாதிரி வந்து இதா செய்யாம நம்ம இதை செய்ய போறோனா நம்ம இத செய்ய போறோனா அதுக்கெல்லா பிரிபரேஷன் கரக்டா இருக்கணு இப்ப ஒரு இது ஆரம் க்க போறோ அப்படீன்னா வந்து கரெக்டா வந்து இந்த அந்த பொருள்ல்லா தேவனா அந்தந்த பொருள்ல்லா அந்த எடுத்து வெக்கணு அந்த டைம்ல செய்யுற டைம்ல எடுத்தோம்னா நமக்கு எத போட்டோ எத விட்டோன்றது மறந்துரு அதனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த செய்யும்போது அத கவனமா எடுத்து வச்சுட்டு செய்ய ஆரம்ச்சோன்னா ஈஸியா செஞ்சுர்லா கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க
கண்டிப்பா ட்ரை பண்ணறேன் மேம்
கண்டிப்பா கண்டிப்பா தோழரே ஓகே ஒங்களோட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி
நன்றிங்க